இல்ல என்னோட இல்ல இருக்கு
ஆ செரி செரி செரி ஓக்கே ஆமா இப்ப பேசலா
ஆ இப்ப பேசலா
ஆ செரி ஓ நா ஒண்ணு கேக்கட்டுமா இப்போ உங்க ஊர்ல எல்லா வந்து ஸ்பெஷலான பிளேசஸ்ல்லா இருக்கு இல்லைங்களா
க ஆ ஆ இருக்கு இருக்கு ஆ நா போனதே இல்லைங்க என்னைய ச்சுட்டு போக மாட்டாங்கங்க
ஓ செரி பட் நீங்க அந்த பிளேசஸ்ல்லா நறைய ம்ச் சொல்றீங்களா எப்டி இருக்கு
உம் நா போனது ரெண்டே ரெண்டு எடந்தா ஆனா பிளேஸ் நறையா இருக்கு நானே போன்லதா பாத்துருக்கே ஊர்லயே இருந்துட்டு பாருங்க
ஓ
இந்த ஊர்லயே இருந்துகிட்டு நா போன்ல தா பாப்பே எல்லாமே
ஓ நீங்க அந்த ஊர்ல இருக்கீங்க நறைய போய் பாக்கலால்ல
அழச்சிட்டு போவ ஆள் வேணுலங்க
ஓ ஆமா
அவங்க கொஞ்சு ஒர்க் ஒர்க்கன்னு கொஞ்சு பிஸியாவே இருப்பாங்க ஒர்க் முடிஞ்சா வே மேட்ச் வெளாட போயிடுவாங்க மேட்ச்
ஓ ஓ அப்டிங்களா
உம்
உம் ஓக்கே ஓக்கே சரி நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க போன ப்ளேஸ் சொல்லுங்க அதுக்கப்றோ நீங்க போலானு நெனச்சி போகாம இருக் கொள்ள சில பிளேஸு அது சொல்லுங்க
னச்சி பூங்காக்கு போணும்னு நெனச்சே செம்மொழி பூங்கான்னு இங்க ஒண்ணு இருக்கு அதாவது கலைஞர் இருக்காங்களா கலைஞர் கட்டுன பூங்கா
ஆ ஆ
ஆ பூங்கா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க யூடியூப்லல்லா பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல அழகா வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி ஊத்துற மாரி இருக்கு நா அந்த மாரி செட்டிங் பண்ணிருக் ப்பாங்க அப்புறோ ரோஸ் செடி பூச்செடி எல்லா கொஞ்சு வெச்சிருப்பாங்க அந்த எடத்துல
ஆ
ஆ கிட்ஸ் வெளையாடுறதுக்கு நெறைய தொட்டி அந்த மாரி இருக்கு நல்லா இருக்கு நெறைய செடி மரம் அந்த என்ன சொல்றது ஒரு நெச்சுரல்லா இருக்கு அந்த ஃபிளவர் அந்த மாரி நல்லா இருக்கு ம் ஆ அந்த மாரி இருக்கு நல்லா இருக்கு பாக்க அந்த எடத்துக்கு போனோ நல்லா இருந்துச்சு ஃபுட் இருக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கு ஸ்நாக்ஸ்சு ஸ்நாக்ஸ் இருக்கோ ம் எல்லாமே இருக்கோ நல்லா இருக்கு சூப்பரா ஆனா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு ஆறு மணிக்கு மேல குளோஸ் பண்ணிடுவாங்க
ஓ
ஆறு மணிவரிக்கு தா டைமு
ம் ம்
அந்த ஒரு பார்க்குக்கு போனோ நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு அந்த பார்க்கு இங்க பர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்து நாங்க போன மோத எடோ அதுதா நா ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்ததே கோயம்பத்தூர் தாங்க இவங்க கூட இங்க இருந்து லாங் டிராவல் எனக்கு மயிலாடுதுறை
ஓ
அதனால எனக்கு கல்யாண பண்றது வந்து கும்பகோணோ
ஓ அப்டிங்களா
ஆ எல்லாருமே அங்கதா இருக்காங்க இங்க யாருமே இல்ல என்னது
கும்பகோணத்துல பா
ஆமா ஆமா கும்பகோணத்துல நறைய கோவில் இருக்குங்க எல்லா எடத்துலயுமே நறைய இருக்கோ ம் ஆமா அங்க எடையில சரோடிங்க்லயு ஊர்ல எல்லா கோயில்ருக்கோ அந்த மாரி இந்த அதுகப்புறோ என்னா னா இப்ப அதுக்கப்புறோ என்னனா ரேஸ் கோர்ஸ்ன்னு ஒரு எடோ போனே அதுவு பார்க்குதா
ஆ ஆ
அது எப்டின்னா அது நல்லா இருக்கோ அந்த கப்புள்ஸ் போற மாரி அழகா க்யூட்டா இந்த ஃபாரின்ஸ்சு துபாய் சவுதிலலா இருக்கு தெரியுங்களா பார்க்கு தொட்டி போட்டு அந்த பக் சைடு் லா லைட்டிங் செட்டப்லா வெச்சி
ம் ம் நறைய லைட் ஷோஸ்
ஆ லைட் செட்டிங் மாரி வெச்சு சூப்பரா இருக்கோ அந்த பார்க்கு அந்த பார்க் எப்டின்னா நைட் டைம்ல தா போணு பகல் டைம்ல ஒண்ணுமே இருக்காது
ஒ
நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேல போனா சூப்பரா இருக்கோ ஜேஜேன் அவ்ளோ கூட்டோ வரோ இந்த பச் பசங்களா வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுவுலா வீட்டுல காரு பைக்லா வாங்கி வெச்சிருப்பாங்க பசங்களுக்கு அதெல்லா எடுத்துறு வந்து இந்த பார்க்ல எடுத்துடுவந்து ஓட்டுங்க பசங்கள அழச்சிட்டு வந்து
ஓ
இந்த மேரி பெரிய தரையா போட்ருப்பாங்க ம் மண்லா இருக்காது தர போட்ருப்பாங்க ஃபுல்லா பார்க் ஃபுல்லா சூப்பரா இருக்கோ அந்த பார்க்கு அது எப்டின்னா நைட் டைம்லதா இருக்கு அந்த பார்க்ல பெருசா ஒண்ணு இருக்காதுங்க வெறு தொ ட்டி தாங்க இருக்கோ சும்மா போய் ஒக்காந்துட்டு பேசிட்டு நடந்து போயிட்டு வர்லா ஆ அது பதினொ பதினோரு மணி வரைக்கு கூட்டமா இருக்கோ
ஆ ஆ
அவ்ளோ டிராஃபிக்கா இருக்கோ அந்த நடக்குறது மட்டுதாங்க ஸ்பெஷலே ஒன்னுமே இருக்காதுங்க அங்க இந் மாரி லைட் செட்டிங்ஸ் அதா இருக்கு ஆனா ரொம்ப க்ளீனா அவ்ளோ சூப்பரா இருக்கோ
ம்
அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுதுவோ அந்த எடத்தெல்லா அதுகிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கோங்க
ஆ
அவ்ளோ கூட்டோ இருக்கோ
ம் ம் ந அது வந்து அந்த டேஸ்ட் அந்த டேஸ்டுக்காகவ அவ்ளோ கூட்டம் இருக்கலாம்
அவ்ளோ கூட்டோ இருக்கோ நா இப்பதா புதுசா இருக்கோ பார்த்த எப்போதுமே அந்த இடத்துல கூட்டோ இருந்துகிட்டே தா இருக்குமா
ஓ
அது ஹோட்டல் வெளிய வரைக்கு நிக்குங்க அந்த கூட்டோ கியூல நிக்குங்க அந்த ஹோட்டலுக்கு வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும் ஆ தோசை எல்லாம் ஸ்பெஷல்லாம் தோசைல்லாம் சூப்பராக இருக்குமா
ஓ
வெஜிடேரியன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நான்வெஜ்ஜோட
அ அ ஒரு டைம் வந்து நாங்க வந்து காலேஜ்லேருந்து ஐவி டூர் மாரி கூப்ட்டு போனாங்க
ஓ அப்டியா
அ அப் அப்போ அந்த சைடு கோயம்புத்தூர் சைடு வரும்போது நாங்க அப்போ அப்ப நாங்களும் சாப்பிட்டோம் ஒரு தோசல்லாம் நல்லாதான் இருந்துச்சு சேர் நறைய தோச தான் சாப்பிட்டோமே சொல்ல போனா நல்லா சாப்பிட்டே நா அந்த டைம்ல
ஆ எங்க எங்கூர்லயும் அந்த ரேட்டுதான் விக்கிது அதே அம்பது ரூபா தான் அது கரெக்ட்டு தான்
கண்டிப்பா வந்து பெரிய தோசை நல்லா இருந்துச்சு நான் எப்பயுமே டூர் போனேன்னு வச்சுக் கோங்களே சாப்ட மாட்டேன் ஒரு மாரி இருக்கும் இந்த பஸ் சு ஸ்மெல்லெல்லாம் பட் அ ஆ ஆனா பட் ஆனா வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு போனப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளசன்ட் இருந்துச்சு இந்த
ஆமாங்க அந்த இது அதுதாங்க எனக்கு ரொம்ப புடிச் சிருச்சி இந்த ஊர்ல இப்பல்லாம் ரொம்ப ஜில்லுன்று இருக்குங்க செம்ம கூலிங் கிளைமேட்டுங்க
ஆ அதுவான் இந்த மழ டைம்லல்லாம் இன்னும் கூலிங் ஆய்டும்ல
ம் ஆமாங்க இங்க மழ கிளைமேட் இல்ல குளூர் ர்ல மழல்லாம் நம்பூர் மேரி பேய மாட்டேங்கதுங்க சும்மா லைட்டா அந்த தூத்துள் மழைன்னு சொல்லுவாங்க தெரியுமா லைட்டா அப்டே தூறிக்கிட்டே இருக்க பாருங்க ஒரு மாதிரி அவ்ளோதான் மழையே பெய்து இந்த ஊர்ல
ஓ ஓ
ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பெய்யும் துணி போட்டா கூட இந்த துணியே நனையாது
ம்ம் பட் ஆனா நல்லா இருக்குங்க அந்த கிளைமேட் நல்லா இருக்கும்
கிளைமேட் செம்மையா இருக்கும் அந்த அந்த காலையில் இந்த மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் இருக்கு பாத்தீங்களா
ம்
அந்த நேரத்துல கதவ ஓபன் பண்ணா ஏசி காத்து மாரி வருங்க அச்சு அசல் ரியல் ஏசி காத்து மாரி இருக்கும் அந்த அளவுக்கு கூலிங் இருக்கும்
இருக்கும் அப்பறோ வந்து அந்த எல்லாமே காத்துமே நல்லா தூய காத்து அந்த மாரிதான் வருமே
ஆமாங்க நல்லா இருக்கும் எனக்குமே இந்த ஊருக்கு வந்து புடிச்சிருச்சு ரொம்ப
அ அ அ யாருக்கு தான் புடிக்காது நாங்க ஐவி வந்தப்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு
ம் இல்ல நானும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸ் பீரியன்ஸ் படுறேன்ன எங்க வீட்ல என்னன்னா ஸிட்டு எங்கேயுமே அழச்சிட்டு போக மாட்டாங்க
ஓ ஓ
நா வீட்ட விட்டு வெளியே போனதே எங்க மாமியார் வீட்டுக்குதான் ஹ அ அது எனக்கு இந்த டிராவல்லாம் கொஞ்சோம் ஆமாங்க
ம் ம்
கல்யாணம் பண்ணி என்ன பன்றது இவுங்களையுந்தா எங்கயு அழச்சிட்டு போ மாட்றாங்க ம் ஆ கரெக்ட் தாங்க அவுங்களு
பாக்க முடியு
ம் அவங்களு சொல்ல மாட்டாங்கங்க திடீர்னு வருவாங்க களம்பு நம்ம போலாம்பாங்க
ஆ அ அ சடன் சர்ப்ரைஸ்
ஆமா சடனா சொல்லுவாங்க அதாவது ஏழு மணிக்கு போகணுனு வச்சுக்கோங்களே நாலு மணிக்குதா எங்கிட்டயே சொல்லுவாங்க
ஓஹ் அப்டிங்களா
என்னனா எல்லாமே சடனாதா யோசிப்பாங்க சாப்பாட்லேந்து சரி
ம்
கால்ல அவுங்க பத் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போறாங்கனு வச்சீகங்களே கால்ல ஏழு மணிக்கிதா என்ன சமைக்கனு கேட்கணு அவுங்ககிட்ட ஏழு மணிக்குதா சொல்லுவாங்க இப்ப நைட்டு ஒன்னு சொன்னாங்கன்னு வச்சிக்கங்களே கால்ல வேற சொல்லுவாங்க அவுங்க அதுக்கு நம்ம காலையிலே கேட்ர்லா
ஓ ஹாமா
செல பேரு சடனா யோசிங் பாத்தீங்களா செல விஷயத்த ஒடனே யோசிக்கனு ஒடனே செஞ்சிடுங்க
ம்ம்
அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க
ஓகே ஓகே
அந்த மாரி இருப்பாங்க அதுனால நா நைட்டுதா கேப்பே கால்லலா
ஆனா பாத்தீங்கனா உங்க பிளேஸ்லா நெறைய பிளேஸ் இருக்கு சிஸ்டர் உங்க ஊர்ல
ஆமாங்க நறைய பிளேஸ் இருக்கு அல்சீட்டு போக ஆள் வேணுல ஆமா ஆமா போணு தா இப்ப கூட இது போட்ருக்கு கவர்மெண்டு கவர்மெண் பொருள்காட்சி போட்ருகாங்க விஜெய் விஜய் தான கவர்மெண்ட்ல அந்த மாரி பொருள் காட்சி போட் ருக்காங்க சூப்பரா இருக்கு கேக்கலா பட் அ வுங்ளுக்கு டைம் இல்ல நைட் டைமா நாலு மணிலருந்து ஏழு மணிவரிக் கு ஆபீஸ்லருந்து வரதே ஏழு எட்ரைக்குதா
பொருட்காட்சினா எப்டி இருக்கு சிஸ்டர் இப்போ நீங்க சொல்றது
பொருட்காட்சினா எப்டி இருக்கு ஜாமாலா விக்கு
ஓ அப்டிங்களா
ஜாமா இருக்கு தொட்டி இருக்கு ஸ்நாக்ஸ் இருக் கு இந்த டாய்ஸ் அந்த மாரி என்ன சொல்றது கோயில் விசேஷத்துக்லா கட போட்ரு
ஆமா இந்த கடை வீதிலா சொல்வாங்கள அந்த மாரி ஆ ம்
இந்த மாரி நெறைய தொட்டி நெறைய கட சுப் பெருசா இருக்கு செமையா டிக்கெட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து பொருள்காட்சினு சொன்னா என்ட்ரீக்கு வந்து காசு குடுக்கணு
ஓ அப்டிங்கா ஓ அந்த மாரிலா கூட போய்ட்டு பர்சேஸ் பண்ட்டு வர்லா
ஆமா வீட்டுக்கு நெறைய ஜாமா வாங்கனுங்க இப்பதாங்க வந்தே கொஞ்சோ
ம் ம்
வீட்டுக்கு கொஞ்சோ ஜாமா இருக்கு கொஞ்சோ இல்ல
ஆ
எல்லா ஜாமாயு இருந்தா தானா வீட்டுக்கு நல்லா இருக்
ஆமா ஆமா அது இருந்தா ப்ராபரா நம்ம யூஸ் பண்ணிக்கலா வச்சீக்கலா எல்லாமே ம்
இது பண்ண முடியல என்னதா இவுங்க வந்து இன்னான எந்த ஜாமா சொன்னாலு போட்டோ எடுத்து அனுபுனாத வாங்கிட்டு வருவாங்க
ஓ அப்டிங்களா
ஜென்ஸ்கு வந்து தெரியாது லேடிஸ்கு நம்ம நம்ம யூஸ் பண்ணாட்டியு நம்ம வீட்ல அம்மா யூஸ் பண்ணுவாங்க இந்த பொருள‌ நம்ம பாத்துருப்போ எப்படி யூஸ் பண்றதுனு பாத்துருப்போ
ம் ம் ம்
அதுனால நம்ம வாங்குவோ அவுங்களுக்கு வந்து இதுக்காக நா போட்டோ தேடணு யூடிப்ல நெட்லலா போய்
ஓ அதுக்கு நம்ளே போய் வாங்கிடலா அப்டினு இருக்கு
வச்சிட்டு போமாட்டாங்க
ஆ ஆ ஆ ஓகே ஓகே அப்ப நீ போட்டோ தேடிதா அனுப்புபணு
அஹ் அதுவு கேட்டாலுமே உடனே வாங்கி தரமாட்டாங்க அதுவு ரெண்டு மூணு நாள் ஆகு
ம் ம் ம்
இன்ஸ்டெண்ட்டா
ஓ ஓகே ஓகே
அந்த மாரி கடுப்பா இருக்கு சில நேரம் ஏனா எங்க அம்மா என்னனா கேட்ட உடனே அந்த பொருள வாங்கி குடுத்துருவாங்க சின்ன வயசுலருந்தே
ஓ ஓ நீங்க எப்டி சிஸ்டர் வீட்டுக்கு ஒரே பொண்ணா
இல்ல இல்ல எனக்கு வந்து அக்கா இருக்காங்க
ஓ ஓ
அக்காக் கல்யாணம் ஆயாச்சு அக்காளா அந்த பக்கம்தா கும்பகோணோ பக்கம்தா அக்காக்கு என் நேட்டிவ் வந்து மாயாரம்
ஓ ஓ
என்னியு கும்பகோணத்துல தா கல்யாணம் பண்ணிருக்கு கும்பகோனத்துக்குள்ற சுத்து வட்டாரத்துல அக்காவயு அந்த சைட்ல தா கல்யாண பண்ணிருக்கு
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
உம் அக்காவுக்கு வந்து ரெண்டு புள்ள இருக்கு ஒரு பொம்பள புள்ள ஒரு ஆம்பள புள்ள
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
ம் ம் உங்களுக்கு எத்தன பேரு
ஆ எனக்கு வந்து அக்கா இருக்காங்க ஒரு அக்கா நானு உங்கள மாரி தா நானு தங்கச்சி எனக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க சேரி நம்ம அடுத்த கால்ல பேசலாம சிஸ்டர் இத பத்தி
ஆ இருங்க கட் ஆயிடுச்சா இல்ல இன்னு கொஞ்ச நேரத்துல கட் ஆயிடுங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
இந்த ஒண்ணு வந்தோன்ன கர பதினொன்னுலேந்து கட்டாயிடு
சேரி சேரி சேரி சிஸ்டர் ம் ம்
அது தன்னால கட் ஆயிடு அந்த மாரி
ம் இப்பயுமே அங்கலா கிளைமெட் அப்டி சில்லுனுதா இருக்கா
அது என்னானா இந்த ஊர்ல ரெண்டு மாசதா வெயில் அடிக்குமாங்க சொல்றாங்க ரெண்டு மாசத்துக்கு அப்றோ எல்லா நாளுமே கூலிங் கிளைமேட்டு தா இருக்குமா
ஓ அப்டிங்களா
ஆ என்ன வெயில்ல வந்து எங்க வீட்ல விட்ரு வன்ட்டாங்க வெயிலா இருக்குன்டு நா எங்க வீட்ல இருந்த வெயில் கால தெரியாது
ஆமா நமக்லா இங்க பாத்திங்கனா இந்த சைடுலா வந்து ரொம்ப வெயிலு
அந்த மாரி இங்க அதோட அதிகமா இருக்குங்க இங்க வெயிலு அ வெயில் ஸ்டாட்டிங் இருந்த எப்டினா ஒரு நாலஞ்சு நாள் இருந்த வெயில்ல அதுக்கப்றோ எங்ளுக்கு பெருநா வந்துச்சா
ஆஆஆ
இப்ப வந்துச்சில்ல பெருநா அதாவது பெரு நானா ஈத்து ஈத் பண்டிக வந்துச்சில்ல இப்ப
ஓகே ஓகே எனக் அது பத்தி தெரில பட் சொல்வாங்க ஸ்பெஷலா கொண்டாடுறாங்கன்ட்டு ஆ
அது வந்துச்சு வந்தோன்னே நாங்க ஃபேமிலியோட தான கொண்டாட்னு
ஓகே
ஒண்ணுமே இல்ல அதுனால எங்க ஊர்க்கு போய்ட்டோ
ஓ ங்களா
ஆ போன நானல அங்கே இருந்துட்ட அப்டே இவுங்க மட்டு வந்துட்டாங்க திரும்ம இவுங்களுக்கு வேல இருக்குல்ல அஃகியாங்க கேக்றிங்க எங்கப் போனாலு வே லேப்டாப்ப தூக்கிட்டு தாங்க போனு வேலக்கி எங்க போனாலு வேல செஞ்சே ஆகணு